ஹலோ கேக்குதாப்பா ஆ கேக்குது கேக்குது ஓ அதுதா சொல்லிட்ருந்தமே
என்ன சொல்லிட்ருந்தன்னே மறந்துருச்சு
ம் நீ உங்க வீட்டு பக்கத்துல நீங்க செடிலா நெறைய வெச்சுக்கிறீங்ளா
செடி எங்க வீட்லயே இருக்கு ஒரு முல்லை முல்லச்செடி ஒன்னு இருக்கு காட்டு முல்லைன் சொல்லுவோ முல்ல நல்ல மணமாருக்கு காட்டுமுல்ல காம்பு வந்து பெருசா இருக்கு
ம்
நம்ம தலைக்கி வெக்கிறதுதா
ம்
அந்த செடி ஒன்னு இருக்கு அப்பற ரோ ரோஸு இருக்கு இந்த பட்டர் ரோஸ் இருக்குல்ல
ஆமா அந்த வெள்ளக்கலர் வெள்ள கலர்ல இருக்குமே அந்த மாலைக்குலா கட்டுவாங்களே அது சொல்
இல்ல இல்ல இல்ல பட்டர் ரோஸ்னா நார்மல் பிங்க் கலருதா ஆனா
இல்ல முல்லை பூ சொல்லுவீங்ள அது
ரொம்ப வெள்ளையா வெள்ளையா தான இருக்கு காம்பு வந்து பச்சல்ல இருக்கு
ம்
பூ வந்து வெள்ளைல இருக்கு
அ ஊசி மல்லிப்பூன் சொல்லுவாங்கள அத சொல்றீங்ளா அதுதா
சொல்லுவாங்க போல
ஆமா இங்க ஊசி மல்லி பூன் சொல்லுவோன்
ம் நம்ம ரெண்ட் ரெண்டா வெச்சு கட்டுவோ ஒவ்வருத்தரு நெருக்கமா வேணுனா மூணு மூணா வெச்சு கூட கட்டுவாங்கல்ல
ம் நாங்களு எங்க வீட்டுக்கிட்டயு செடி இருக்கு ஒரு நாளைக்கு எப்டியு கிட்டத்தட்ட ஆறு ஆறு கி அஞ்சு இல்லனா ஆறு வரு மொழோ
ஓ பரவால்லயே
இ இப்போ வந்து இந்த இந்த வர்ஷந்தா அதிக இப்போ மேல ஜூன்லயே ஸ்டார்ட் ஆயிட் கும் அச்சோ ஜூன்ல இல்ல ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிக்கு பூ வெக்க ஆனா இந்த டைம் தண்ணி வந்து எங்களுக்கு கொஞ்ச பிரச்சனையாயிடுச்சு முன்னெல்லா தண்ணி டெய்லியு வருமா இப்ப வந்து அந்த பைப்பு வந்து கனெக்க்ஷன் வேற குடுக்கணு அப்டின்றதுனால வேற பைப்பு குடுத்து இப்ப மூணு நாளா ஒரு டைம் தா தண்ணி வருது எங்ளுக்கே தண்ணி பத்த மாட்டுக்குதா அத்னால செடிக்குலா தண்ணி விட்டறதில்ல வாடி போச்சு மழ வரவுந்தா இப்ப பூ நெறைய வெக்கிது
ம்
பூ
இங்கே ஓரளவுக்கு இங்கே அவ்லவுக்கலா வராது ஒரு அர போல வரும் அவ்ளோதான் அது ஒவ்வொரு டைம் அம்மாக்கு அம்மாவோட போட்டாக்கு கட்டி தான் போடுவேன் மோஸ்ட் லி நான் தலைல வெக்க மாட்டேன்
ம் எனக்கும் அவ்ளவோ இந்த பூலாம் புடிக்காது குண்டுமல்லி பூ தான் புடிக்கும் ஈது வந்து எத்தன வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினைந் பன்னெண்டு வருஷம் பக்கமா இருக்கும் போல
ம்
அவ்ளோ வருஷமாக்குது இந்த செடி இது வந்து எங்க சின்ன மாமியார் அவிங்க வீட்ல கிட்ட இருக்கு அவுங்க வந்து ஒரு பிரச்சனையால வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சொந்த வீடு தான் ஆ பக்கத்துல அண்ணன் தம்பிங்க உள்ளோட கொஞ்சொ சண்டைங்கிறதுனால அவங்க காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்ட டங்க சேரி நம்மளாது பாத்துக்கலானு சொல்லி தண்ணி விட்டு பார்த்துட்டு இருக்கோம் அது செடி அது
தாரத்துர குடி வன் குடி வச்சு
இல்ல யாரு வைக்கல வீடு பூட்டியேதான் இருக்கு
செ சே
அதனால நாங்க யூஸ் பண்ணிட்டு க்றோ அந்த பூச்செடி அப்புறமேட்டு அது பக்கத்துல நாங்களும் செடி வச்சிருக்கோ அந்த ரோஸ்ஸு அ இந்த பிங்க் கலர் ஒன்னு ரெட் கலர் ஒன்னு ஆரஞ்சு ஒன்னு இங்க அப்பராமாய்ட்டு எங்க வீட்டு பக் கத்துல வந்து எல்லோ கலரு அந்த பன்னீர் ரோஸ் சொல்லும் உள்ள லைட் கலர் ஒண்ணு டார்க் கலர் ஒண்ணு
அதுதான் அதுதான் பன்னீர் ரோஸ் தான் நானும் வச்சிருக்கேன் பிங்க் கலரு
ம் அது நல்ல வாசம் வரும் பாருங்க குண்டுமல்லிப்பூ பக்கத்து வீட்டு்ல இருந்தா கூட நான் போய் அசாத பறி ச்சிட்டு வந்து வச்சுக்குவேன் இப்போ டப்பா நெறய ஒரு ஏழு மொலம் கிட்ட ரெண்டும் நேத்தி பூவும் இரு க்கும் முந்தா நேத்தி பூ இருக்கும் நேத்தி பறிச்சு கட்டி வச்ச பூ இருக்கும் வைக்க அக்கா மட்டும் தான் வைப்பாங்க நான் அதிகம் வெக்கவே மாட்டேன் குண்டுமல்லி பூ இருந்தா மட் டும் தான் வைப்பேனா பக்கத்து வீட்டுலயுமே பறிச்சுக்க மாட்டாங்களா அதனால போயிட்டு அங்கீ பரிச்சிட்டு வந்தற்த்து
செரி செரி பரவால்ல போ பஞ்ச இல்ல ஆனா அது நல்லா இருக்கும் நம்ம குளிச்சிட்டு ஒரு பூ வச்சன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும்
ம் நல்லாதான் இர் அங்கைக்கு அம்மா வீ ட்டு சைடு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி லா அதிகம் பூ வெக்க மாட்டேன் பூ ஃபிரிடட்ஜ்ல இருந்தா கூட ஏ ஊசிமல்லி பூ தான் நீங்க சொன்னீங்க முள்ள பூன்னு ஆ அதே அப்ப அது எனக் புடிக்காது இங்க வந்து தான் ஒரு டைம் ரெண்டு டைம் வச்சிருக்கேன் அங்கல்லா சுத்தமா வெக்க மாட்டேன் வேணும்னனே அவ வச்சுட்டு வந்து பத்தியா எவ்ளவு பூ வச்சிருக்கேன் வெச்சிருக்கேன் அப்டின்னு எனக்கு கிட்ட வந்து இது பண்ணுவாளா அப்பு ஆ அதுக்கு அடுத்த நாள் சரி நம்ம புக் க்குண் போயிட்டன்னு எங்க அம்மா வந்து குண்டுமல்லி பூ வாங்கி வெய்ப்பாங்க அதுக்கு சண்ட வரு அது ஊசி மல்லிப்பூ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அது வெக்க மாட்டா எனக்கு இதேதா வேணு எல்லாமே எனக்கு தா வேணு முக்காவாசி எனக்கு வேணுனு சண்ட எவ்ளோ சண்ட வருமோ எனக்கு அவளுக்கு ம்
அப்ப அந்து பூ வித்துட்டு வருவாங்க சாந்தர சாந்தர வர்ராரு காரன்னா படியே நாப்பரூவா படினா அது என்னச்ச ஒரு நூறு கிராம் தான் புடிக்கு அந்த படி
ம்
சின்னபடி அதுலதா மல்லிப்பூ நாப்பது அம்பது அந்த சீசனே இல்ல எடப்பட்ட நாளு அப்டின்னா நாப்பது ரூவா இல்ல ஓரளவுக்கு சீசனு பூ கொஞ்ச டிமாண்டா இருக்கு அப்டின்னா அம்பரூவா இந்த விசேஷ டைம் வந்துருச்சுனு வை இந்த ஊரு திருவிழா நூறுவா ஆமா அந்த படி ஆ பாத்தீனு இத நூறு கிராம் படிதா இத்நூண்டுதா ஒன்ற மொலம் வரு கட்னா
ம்
அவ்ளதா வரு லூஸா கட்னா ரெண்டு மொலத்துக்கு நம்ப இலுத்துக்கலா அப்டிதா இருக்கு ஆனா நூறுவா
நூறு ரூவா ஆனா அதிக தா ஆனா பண்டிக நாள் ஆ பண்டிக டைம்ல நாங்க வந்து ஊருக்கு போவோல தமிழல்நாடு போம்போது ஆ அங்க தாரமங்கல வழியா தா போணுமா அங்கயே பைக்ல நானும் மாமாவு ஒரு டைம் பைக்ல போவோ பைக்ல போனா எங்க கிட்ட வந்து அந் அந்த கடையில தான் வாங்குவோ எவ்ளோனா எம்ப பைக்ல போனா எண்பது எழுவது அவ்ளோ சொல்லுவாங்க ஒரு மொலோ அதே கார்ல போயிட்டு நாங்க எ எறங்கி போயிட்டு வாங்க போனா நூத்தம்பது ரூவா கார்ல போறவைங்களுக்கெல்லா நூத் த்தம்பது பைக் ல போறவை ஆமா இதுக்கு முன் அதுதா பாருங்க கார்ல போனா ஒரு ரேட்டா ஒரே இடத்துல அத் அதே லேடி அவ வேறவைங்ககிட்ட கூட வாங்கல ரெண்டு டைம் அப்டி பண்றாங்கன் பாத்துட்டு அ நாங்க வந்து வேற எடத்துல வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டோ வேறவைங்க வந்து கால்ல போனாலு சரி பைக்ல போனாலு சரி ஒரே ரேட்டு தா கொடுக்கறாங்க அந்த ஒரு லேடி மட்டும்தா என்ன எப்டி ஏமாத்துறாங்களோ சாமி அது ஒரு நாள் முன்ன பின்னதா வாங்கிருப்போ மொதநாள் நாங்க ரெண்டு பேரு போவோ மாமாவு நானு வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வந் டு அடுத்த நாள் எல்லாரு சேந்து போவோமா சரி எங்கயாது போலான்ட்டு அப் புடி போயி சரி தல சும்மா வராங்க வாங்கி குடுங்கன் சொல்லுவாங்க அம்மா மாமியாரு இது வாங்கி வைக்கவனா நூத்தம்பது ரூபாமா ஒரு மொழோ அப்டின்னுவாங்க ஏமா அப்டி ம்
துதான நான் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போனேஇன்னைக்கு என்னமா ஒரே நாள்ல அடுத்த நாள் இப்டி ரேட் சொல்றீங்கன் கேட்ருக்கனு
நா கேக்ல ஒடனே பெரிய மாமா எறங்கி வந்துட்டு பைக்ல வந்தா ஒரு வெல சொல்றீங்க கார்ல வந்தா ஒரு வெல சொல்றீங்க நேத்துதா இங்க வந்து பைக்ல வாய்ன்ட்டு போனாங்களா இப்ப ஒடனே கார்ல அய்யோ சார் நீங்ளா சாரிங்க சாரிங்க அப்டின் அப்டி சொல்
ஆ அப்ப பாரு அப்ப வே பொம்பள வேணுன் தா அந்த மார் விக்கிது
ஆ அதனால வேண்டா ஒங்க பூ வேண்டா ஒண்ணு வேண்டா அப்டின் சொல்லிட்டு வேற கடைக்கு போய் பாத்துட்டு
ம் இதென்ன இப்பிடி ஏ
ஆ நானே புதுசா பாக்குறே என்ன இப்டி சொல்றாங்கன்னு
அதா கார்ல வரனால கொஞ்சோ வசதியா இருப்பாங்க க டூ வீலர் யார் அதனால இருக்கு அதனால அப்டி மைன்ட் செட்ல அந்த புள்ளய்ட்ட விக்கிது
எப்டில்லா நெனைக்கிறாங்க பாருங்க
அத தா பாரு சோ கடவுளே
இவ்ளோ ரேட்டு க்ரை ஒவ்வொருத்ரு ஒவ்வொரு ரகமாக்குறாங்க
ஆமா பூ ரேட்டுமே ஒவ்வொரு ஒன்னுமே இல்ல இப்ப இப்ப மேட்டுப்பாளையன்னா மேட்டுப்பாளையத்திலே ஒவ்வொரு பூக்காரங்க ஒவ் வொரு ரேட்டு சொல்லிதா விக்கிறாங்க
ஆ
ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொ கொஞ்ச டிஸ்டன்ஸ்ல ஒருத்தர் இருக்கா அவுங்கள்ட்ட போய் கேட்டம்னா அவங்க ஒரு ரேட்டு சொல்வாங்க மொழ த்துக்கு இவ்ளோ அப்டின்ட்டு
ம் இப்போ நம்ப ஊர் நம்ப ஊரெல்லா குண்டுமல்லி எப்டி இருக்கு நல்லா பெருசு பெருசாருக்குமா
ஆமா
ஆனா இங்கைக்கி எப்டி இருக்குனா அப்டே குட்டியா அந்த வேஸ்டேஜ்லா இருக்குல லாஸ்ட்டா
ஆமா வே கட்ட முடில காம்பு
ஆ ஆ ஆமா அந்த பூ தா அந்த பூவே தா இங்க இருக்கு எல்லா கடைலயு அதே பூ தாரு க்கு குண்டுமல்லி வாசமு வராது எல்லா கலர் ஆ அந்த பூக்கு கலர் அடிச்சு வச்சி குடுக்குவாங்க
ஆமா ஒவ்வொரு கலர்ல அது வந்து நம்ம நெருக் கி நெருக்கி அந்த விரியாம மொட்டா இருக்கற்னால அந்த ரவுண்ட்ரா நம்ம நெருக் நெருக்கி கட் டி கலர் பூசி வெப்பாங்கள்ல
ஆமா அப்டி இல்லால்ல இப்ப நாம்ப கட் டுவோம்ல மொழோ கணக்கு அதே மார்தா கேப் கேப்பா இங்கைக்கி எல்லா கடைலிமே ஆனா கலர் போட்ருக்காங்க க்ரீன் கலர் லைட்டா
ம் ம்
நா ஒரு டைம் கூட வா இ இப்போ வாங்னன்னா உங்களுக்கு பாருங்க அனுப்புறே ஆனா பூ வாசமே இருக்காது பூ ச்சீ ஏன்டா வை க்கிறோ அப்டிங்கிற மாரிதாருக்கு ஆனா ஊருக்கு போனாலு நம்ப செடில கட் ன பூ வச்சாலு எ எங்க வீட்டு ஞாபகோ வந்துரு பண்டிகனா தா அதிக பூ வப்போமா வச்சோன் அதுவு ஜாலியாருக்கு அச்சோ பூ வச் சொமே இந் இந்த மாரி இந்த சே இப்டி எல்லா இருக்குன்னு பூக்கு அப்டின்னு சொல்லி அப்ப யோசிக்கல
ஏக்கமா இருக்கு
ஆமா
இது அ அ ஆனா மல்லி நம்மளது மதுர மல்லி சொல்றாங்ல்ல ஃபேமஸ்ஸுன்ட்டு
ஆமா
அந்த மல்லி பாத்திருக்கியா எப்ப குண்டு குண்டா அப்டியே அது அந்த பன்னீர் ரோஸ் மாரிதா விரிஞ்சா அந்த எதழ்கள் வந்து பாத்தீன்னா நெறைய இதழ்கள் இருக்கு இப்ப நம்ம நார்மலா மல்லிப்பூ அடுக்குமல்லி ஆமா ஆமா ஆமா அடுக்குமல்லி அடுக்குமல்லி
ம்
அப்டிதா சொல்லுவாங்க அப்டி குட்டி ரோஜ் ரோஸ் விரிஞ்சா எப்டி இருக்குமோ அது அதே மாரி சூப்பரா இரு கு நா ஒரு டைம் அதே மாரி அவங்க வந்து நம்மள மாரி நூல்ல கட்றது கெடையாது நாரு
நாரு இது வாழ நாரா
அது அந்த தேங்கா நாரா அந்த கலர்ல இருக்கும்ல ஒரு நாரு மெலிஸ் ஸா அதுவு நம்ம பூக்கட்டுற நூல் கண்டு மாரியே இருக்கு அந்த நாரு
அ அதெல்லா அருந்து போகாத கட்டுனா
ஆஹா அருந்து போகாது அந்துல தா கட் றாங்க மல்லிப்பூயெல்லா நம்ம மாரி நூல் கண்டுல்ல எல்லா கட்றது கெடையாது அங்க நா ஒரு டைம் பாத்தே
ம் நானு இங்க வந்துதா பூக்கட்டவே
ம் அது மெட்ராஸ்லயே அப்படித்தா அந்த நார்ல தா கட்றாங்க நா என்னடா இப்டி இது தலையில வச்சா இந்த நாரெல்லா தெரிஞ்சு அசிங்கமா இருக்குல்ல அ பாத்தே ஐய்ய என்ன இது கட்டுறாங்க புதுசா இருந்துச்சு அவ அவங்க அது மாரி பழகி இருக்காங்க அந்த இதுல கட்டி யூஸ் பண்ணி பழகிருக்காங்க
ஆ நூலுக்கான அது கொஞ்ச வெல கொஞ்ச கம்மியா இருக்குல்ல அதுக்கொசு அது வாங்கிட்டு அது கட்டிகிட்டாங்க
ம் அது என்னன் தெரில அப்படியா இல்ல அவங்க பழ பழக்கப்படுத்திக்கிட்டதே அந்த மாரி தானா பூவுக்கு ஏன்னா பூ அந்த பூ வந்து கொஞ்ச நல்லா கெட்டியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த காம்பெல்லா நம்முளுது கூட பாறே அந்த பு நம்மளது பூலேயே ரகொ பிரிச்சு வைப்பாங்க இப்ப எங்க வீட்டு பக்கத்துல எல்லா மல்லிப்பூதா போடுவாங்க தோட்டத்துல சேல்ஸ் பண்றது அ நல்ல மல்லிப்பூல்லா சென்ட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து வண்டில எடுத்துட் போய்டுவாங்க
ஆ
அந்த மாரி எல்லா இருக்கு ரகொ நல்ல பூவ வந்து இதுக்கு இல்ல கொஞ்ச அவங்களுக்கு தெரியுமாக்கு பூ தோட்டக்காரங்களுக்குலா தெரியு அதோட ரகொ அதுக்கேத்த மாரி அ சேல்ஸ் பண்ற சேல்ஸ் பண்றதுக்குன்ட்டு கொஞ்ச பூ அது ஒதுக்கி அப்புறோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா லாஸ்ட்ல வந்து அ இப்ப ஓரளவுக்கு இத்தன கிலோ போதுன்னா அத வந்து நம்ம சேல்ஸ் பண்ணம்னா ஒரு லாபங் கெடைக் குமா
ம்
கடைசியில வந்து சீசன் கொறைய கொறைய லாஸ்ட்